எப்டி பிரேக் எடுத்துட்டு வந்டியா ம் செரி செரி இப்டி கொஞ்ச கொஞ்சமா ஏதாது பிரேக் எடுத்துகோ அப்ப தா உடம்பு கொஞ்சோ நல்லா இருக்
ம் தி நீங்க உங்களுகெல்லா வேல இருக் கில்லடி அதனால தா நீங்க டைம் கிடைக்க முடியாம இருக்கீங்க
ஆமா அதுவந்து ஆ
டா வேற ஆனுச்சுல
ஆ‌ ஆமாமா அதுதா ம் இது என்ன இன் னைக்கு நேத்து ஒண்ணுமே வர்லடி அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அனுப்புச்சிருக்கியாங்கடி ஆமா ஃபே ஃபைலுக்காக நாங்களே வெயிட்டு அப்டின்ட்டு
செட் ஆனுச்சுன்னா வேற ஒண்ணு பாத்து வச் சிருக்கே அதுல ஃபுல் அன் புஃல்லா இறங்கி க்கலா
ஆ செரிடி செரிடி ம் இதுக்கு தாண்டி அவிங்கே இத்தன பேச்சு பேசுனாங்கிளான் தெரில ம் போன வாரல்லா அவ்ளோ இருந்துது
ம்
ஒண்ணுமே நம்ம போகல நம்ம டிஎல் த்து வெயிட் பண்ண சொல்லி
க்கல்லாம் இல்லாம இருக்கும் ஆனா ஏன் இவ்வளவு குடு கணும்ந்த இதுவா பேசிட்டாங்க
அதுதான் அப்டிதான் நினைக்கிறேன் நானு ஆனா அப்பறயேன் அவங்க வந்துட் அத்தன பண்ணணுனு சொல்றாங்கேன் சொல்ல கூடாதுல்ல அப்ப இவ்ளோதான் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்ல கூடாதுல்ல அது சொல்ராங்கேல
ஏ பாத்து அவங்க பாட்டுக்கு ப்ராஜெக்ட் ட மாத்தி வேற யார்டையு குடுத்
அத அததா நா யோசிச்ச அதையு நா யோசிச்ச அப்டி இருக்குமோ அப்டின்னு ட்டு அது வேற பயமா இருக்கு ஆனா அது நம்ம டி எல் சொல்லிருச்சா பஸ்டே ஒன்னு இல்ல இல்ல கம்மியாதா பண்ற மாரி நீங்க குடுத்தீங்கனாலுமே எங்களுக்கு வந்து து அந்த அந்த அமௌண்ட் குடுத்துரு அப்டின்ட்டு சொல்லிட்டேன் சொல்லிருக்கு அது அதனால தா தைரியமா இருக்குறோ பாப்போண்டி இந்த ஒரு மாசஷோ தான் என்னன் பாத்து
அதா வாயால சொல்றது எதையுமே நம் நம்ப முடியாது
நாம்ப இல்ல அது ரெக்கார்டு பண்ணிருக்காங்க
ரெக்கார்ட் பண்ணாலு என்ன கேஸா போட முடியு
பண்ண மு
ஆ எங்கனால முடியலை சொல்லிட்டாங்கனா முடிஞ் முடின்சுல ரெக்கார்ட் பண்ணி என்ன ஆகபோது என்ன இதுவா அதுகெல்லா ஒண்ணும் பண்ண பண்ண முடியாது பாத்துக்கோ
உம் உம் பாப்போ என்ன என்ன இது என்னன்ட்டு ஆனா போன வருஷோ நம்ம அந்த சேந்தோல அது நல்லா இருந்ததுடி
ஏ காது மட்டு வலிக்கலைன்னா நா நல்லா இது பண்ணிருப்ப காது வலிதா எனக்கு பிர
அதுதா ஆமா அது மட்டு இருந்தது அதுன்னா நல்லா இருந்திருக்கோன்டி
பேஸ்னே காலைல அந்த பொண்ணு எதோ இன்டர்வியூ நட
ஆஹ் ஆமா ஆமா சொன்னுச்சு நானு பேசுன அந்த பொண்ணுட்ட
அஹ் அது என்ன இன்டர்வியூ என்னன்னு தெரியல பாப்போ எதாவது சொன்னுச்சுன்னா பாப்போனு விட் ட்டேன்
சேரி சேரிடி அது அந்த பொண்ணு சொல்ற மாதிரிலாம் இல்லடி ஆமா சொல்லாது அது அது சொல்ற ஆள் இல்ல எல்லாரும் ஒனைய மாதிரி இருப்பாங்களா
செரி விடு நீ சோப் போட்டதெல்லாம் போதும் நீ சோப் போட்டு சோப்பு போட்டுதான் முதுக தேய வச்சு உட்கார வச்சிருக்கீய
வந்துட்டு உனக்கு தெரிஞ்சா எல்லாமே சொல்றேன் ஆனா நாலாம் பாரு அப்படி நினைப்பாங்களோ இப்படி நினப் பாங்களோ இவங்க இது பண்ணா அப்படி நனப்பாங்களோ அப்படின்னுல்லாம் யோசிச்சுட்டேதான் நான் ஒரு ஆள்டயுமே சொல்றது இல்ல எதையுமே
என்னத்த நா என்னத்த சொன்னேன் நீ என்னத்த சொல்லல
க்கு முன்னாடி சொன்னீல்ல ஒரு ரெண்டு மூணு பேரு இருந்தாங்க இப்ப அப்டி இப்டின்னு சொண்ணில்ல
அ
புரியல உனக்கு ஆஹ் சேரி விடு விடு புரியலனா வி அப்புறம் பேசுவோம் அத அந்த டாபிக்கு உஹம் சேரி உம் அப்புறண்டி
அப்புறம் சொல் வேற என்ன இப்பதான் துணிய எல்லாம் காய போட்டேன்
ஆஹ் சேரி ஏண்டி இப்ப போய் காய போட்டிருக்க
மிஷின்னுதா லேட்டாதா போட்டு ரேன் ஒரு நாளிக்கு ரெண்டு தடவ போட்டுட்டு இருக்கேன்டி காலையில ஒன்னு காய போட்டு அதெல்லாம் மடிச்சு வெச்சுட்டே இண்டாவது ஷிப்ட் இப்ப போட்டத இப்ப வந்து காய போட்டிருக்க
ஐயோ கடவுளே ஏண்டி இவ்ளோ துணி
வந்துட்டே இருக்குடி ஒரு வாரம் நா ஊருக்கு ஊருக்கு போகல அலஞ்சிட்டே இருந்தேன்ல வீட்ல ஒண்ணுமே பண்ணல நானு அதனால எல்லா புது டிரெஸ்சு வேற வே அப்பிடியே சேந்துகிட்டே போயிடுச்சு அதனால கையில கொஞ்ச தொவைக்க இது அந்த கூட நிரம்பி வலிஞ்சுகிட்டே இருந்துச்சு இப்பதா எல்லாத்தையு கெறச்ச சி இன்னியோட கெறஞ்சிருக்கு நச்சுக உம் நா இப் இப்ப வந்து இந்த கேப்ல அந்த தொவச்சதெல்லா இப்ப நா போட்டிருக்கேன்னா இதுவரைக்கு அந்த தொவச்சுகிட்டு இருந்த கேப்ல இவ்ளோ நாள் போட்டோம்ல அது புல்லா கொடிகல்லயா கெடக்கு ரூம் கொடிகல்ல அது புல்லா இன்னி நாளிக்கு போற க்கி போடணு
ம்ம்
பாதி புது டிரஸ்சு எல்லாம் வெளியில போயிட்டு வந்து போட்டதுனால அதெல்லா கையில வேற தொவைக்கணுமா
ஓ சேரி சேரி சேரி சேரி
அதனால அது வேற கையில தனியா ஊற வெச்சு அதையு தொவச்சு இதயும் தொவச்சு இன்னிமே வந்து இவ வந்து ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் யூனிஃபார்ம போடணு வந்து ஒ அபாக்கஸ் கிளாஸ் யூனிபார்ம் போடுவாரு அதுக்கப் அப்புற நார்மல் ட்ரெஸ்சுக்கு மாறுவாரு ஒரு நாளிக்கு மூணு டிரஸ் சவர்மாத்துவாரு அஹ் அதுலயே எடையில உச்சா போயிட்டு த்தா ஒரு டிரஸ்சு கக்கா போயிட்டு ஒரு ட்ரெஸ்சு எப்டி மாத்தி மாத் வெளாடும் போது தண்ணி பட்டுருச்சா லேசா குடிக்கும் போது தண்ணிப்பட்டா கூட போட மாட்றான் டி அப்பிடியே களட்டி போட்டுறான் ஈரமாயிறுச்சு ஈரமாயிறுச்சு அப்படியே அந்த ஈரத்தை வந்து உடம்புல ஒட்டவே விடமாட்டிங்கிறான் அப்ப
அப்பிடி தாண்டி என்னோட் என்னோட சின்ன பாப்பாவும் அப்படி தாண்டி பண்ணுவா த்த கொஞ்சம் ஈரமானாலும் போடாத் இது கடி
அதா இவன் கலட் திட்டரத பாத்துட்டு சின்னது வந்துடும் வேகமா என்கிட்ட வந்து பனியன்ன கழ்ட்டவா கழ்ட்டு தெரியாது அப்படி தல் அப்படி தூ இ கல்லு த்து வரைக்கும் தூக்கி காட்டுறான்ண்டி அத வந்து கலட்டணுமாமா அவுகளுக்கு ஆ அவெங்க மாத்தம்மோ இ இவகளும் மாத்தணும் ஆனா ஒண்ணு அவ ஸ்கூலுக்கு போயிட் தீவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது டி
பாவம் உ ஒரு மாசமா நல்ல ஒன்ற மாசமா நல்லா இதா இருந்தான் ம்
ஜேதோ நல்லா இவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பென் பண்ணேண்டி கூடவே தூக்கி வச்சிருந்து சமைக்கிறது ஆ படுத்து பக்கத்துல படுத்து தூங்க வைக்கிறது இல்லேன்னா ஏனோ தானன்னு தூங்க வக் பேன் இல்லாட்டி இவக தூங்க வைப்பாங்க நா அவன் கூட இல்லவே இல்லை அ இப்ப வந்து அவனை வந்து தூங்க வைக்கிறது சாப்பாடு ஊட்றது அ இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு சமைக்கிறது வெளியில வண்டியில கூட்டிட்டு போறது எல்லாமே பண் பிரென அவன் கொஞ்சம் என்கேஜடா இருக்கா இல்லாட்டி போர் அடிச் சரி ரெண்டு பேர் மடியிலயு வந்து வந்து உட்கார்ந்துட்டு இருப்பால்ல
அதுதா ஆமா ஆமா அ
ப்பா அவங்களுக்கு அவங்க வாட்டுக்கு வேல பாக்குறாங்க என்ன சேட்டதா பண்ணுது
அது இருக்கதா செய்யு பரவால்ல ஆனா அவனுக்கே ஆமா ஆனா அவனே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குறா
ஆமா ஆமா வந்து வந்து உக்காருவாண்டி டிவி போட்டிருப்பே வெளாட்டு ஜாமா எடுத்து குடுப்பே என்ன இருந்தாலு ரெண்டு பேரு லேப்டாப்ல உக்காந்துருப்போம்மா வந்துருவாண்டி வந் ண்ட்டு மடியிலயே உட்காந்துருப்பா ஏ மடியில உட்காந்து அங்க தாவுவா அங்க ருந்து இங்க தாவுவா இப்டி மாத்தி மாத்தி பண்ணிட்டுருப்பா டிவி பாக்கமாட்டா ஒன்னு பாக்கமாட்டா ஃபோன் மட்டு பாத்தா நா அந்த டயத்துல ஃபோன் குடுத்தா பாத்தா ரொம்ப ரெண்டு பேரு ரொம் ப பீக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபோன குடுத்தோ இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் மீட்டிங் இல்ல வேல கம்மியா இருக்குன்னா மாத்தி மாத் க்கு வச்சுக்கிட்டோம் மடில அப்புடியே போனச்சு ஆனா இப்ப லீவ்ல ரொம் ரொம்ப இது உம்‌‌ கொஞ்சோ பிரேக் எடுத்த மாரி இருக்கலான்னு பாத்தாலு லீவுனால ரொம்ப ஷேக் ‌ஓய் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் சேர் நல்லா தூங்கி லேட்டா எந்துருச்சு
அதுதா ஆமா ஏ அதுலயே உனக்கு வந்துட்டு கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷாகும்டி
ஆனா எந்திரிக்க முடியல டி பேக் பெயின்னால எந்திரிக்கவே முடியல பயங்கர வலி ஸ்கூல் தொரக்க போகுது பத்து நாளைக்கு முன்னாட் டியே‌ அய்யயோ ஸ்கூல் தொரக் க்கு போதே என்ன பண்றது எப்படி எந்திரிக்கிறது இல்ல இந்த வலியோட எப்புடி வேல பாக்கறது அப்டின்னு நெறைய யோசிச்சே எப்டி வேவேமா வேல பாக்குறது ஸ்லோவாதா பாக்க முடியுது உக்காந்து காய் நறுக்க முடியல
எதுக்கு டி நீ உக்காந்து காய் நறுக்குர நின்னுட்டே நறுக்கி முடிச்சிர்லாலடி
அருவாமனையில தான் டி நறுக்குறே எனக்கு வந்து கட்டிங் போர்டு கத்தி பழகிருந்தேன்னா ஏ இந்த இந்த பிரெக்னன்டா இருந்தப்ப வெயிட் ரொம்ப போட இருந்தேல்ல அப்ப வந்து ந்னு ரொம் ரொம்ப நேரோ என்னால நிக்க முடியாம உக்காந்துட்டே ஏன்னா நா வாக்கிங் வேறப் போகணோ அப்டின் சொல்லிட்டு வாக்கிங் போறதுக்கு கால் ரொம்ப நோந்துரு அப்டின்னு சொல்லி ட்டு உக்காந்தேதா சமைச்சே அருவாமண்ல நறுக்குறது எல்லாமே அப்ப பழகுனது
அப்பிடியே ரெகுலர் ஆயிருச்சு இப்போ அவனுக்கு
னா ஆ இவே பெரிய வந்து தூக்க வேற சொல்லுவா
ஓஹோ
அப்ப நா அவன தூக்கி வெச்சுக்கிட்டு நா சமைக்கெணு நா காய் வெட் டணு அது ரொம்ப கஷ்டோ வந்து கால் கிட்டேயே நின்டு நோண்டிட்டே இருப்பா தூக்க சொல்லுவா சின்னவனு இப்ப அவ அதேதா பண்றா இப்ப நா போய் அடுப்பு ப்போ பழக்குனேல்ல.
ஆமா அ
இப்ப நா சமைக்க போயிட்டா பா பா பா அப்டின் வந்துருது தூக்க சொல்லிட்டு. அ அதனால நா கீழ உ க்காந்தறற்தே கீழ உக்காந்தா என்னால மு டியல. சூப்பர் இன்னொரு கார இன்னுமு இருக்கு என்னோட கிச்சன் மேட குட்டி அ ம்ச் அதனால அது ல எல்லா சாமானையு வெச்சு காய் வெட்றது வெக்கிறது கொஞ்சோ செரமமா இருக்கு. அதனால சேரி ஒரு நிமிஷ இரு நா மறுபடி பண்றே உனக்கு ஆஹ்
ட்டு.